மேடம் நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க சார் நல்லா இருக்கீங்களா
ரொம்ப நல்லா இருக்கே மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்
ஆ சாப்ட்டே சார் நல்லா இருக்கே
சூப்பர் மேடம்
அப்புறோ அன்னைக்கு சார் அந்த முருங்கைக்கீரை சூப் பத்தி ரெசிபி கேட்டுருந்தீங்கள பசங்கள் கூட ஏதோ இரும்புச்சத்து அதெல்லா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க
ஆமாங்க மேடம்
ஆ அது எதுவ் ட்ரை பண்ணி பாத்தீங்ளா? இப்ப பசங்க நல்லாருக்காங்ளா?
கண்டிப்பா நீங்க சொன்ன மாரியே வந்து அந்த இதெல்லா போட்டு பெப்பர்லா கொஞ்ச நல்லாவே போட்டே குடுத்தே நீங்க சொன்ன மாரி ஏனா வந்து சூப்புல வந்து பாத் தீங்கனா வந்து நீங்க வந்து மெளகா கலக்க வேண்டா அதுக்கு பதிலா பெப்பர் கலந்துக்கன்டீங்க நீங்க சொன்ன மாரியே வந் து மெளக வந்து கொஞ்ச நல்லா தட்டி கொஞ்ச லேசா இஞ்சி இதெல்லா நல்லா அப்டி வச்சு குடுத்தே பரவால்ல இப்போ
கீரைல அவ்ளோ சத்து இருக்குன் சொல்றாங்க முட்ட வந்துட்டு இப்ப எல்லா நாள்லயுமே எடுக்க முடிய மாட்டெங்குது செல பேர் அந்த விரதம்லா ரொம்ப ஃபாலோ பண்ணிட்ருக்காங்க இதே நம்ம கீரனா நம்ம வீட்டு ம வாசல்லே இருக்கு பாத்தீங்னா மு ட்டையோட அதிக சத்து இருக்குறதுனால நம்ம இது மாதிரி அந்த சூப்போ இல்ல அந்த கீரைய சும்மா வதக்கிட்டு தேங்கா போட்டு அது மாரி நம்ம பெரியவ்ங்களா இருக்குறப்ப அது மாரி சாப்புல்லா இது மாரி கொழந்தைங்களுக்கு இரும்பு சத்து வேணு அப்டின் நெனைச்சீங்னா இது மாரி நா அன்னைக் சொன்ன மாரி வெங்காய தக் காளி இதெல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்ல இந்த பெப்பர் தூவி சாப்டோம்னா அந்த கீரையோட சாறு எல்லா அந்த கொதிக்கிறப்பயே நல்லா எறங்றதுக்கு அதுக்கு அந்த இரும்புச்சத்து முட்டையோட ரொம்ப அதிகமா இருக்கு அப்டிங்கிறாங்க அனால நீங்க இது க்கப்றொ வார வாரொ கண்டிப்பா அந்த முருங்கக்கீரைய சமையல்ல சேத்துக்கோங்க பசங்களுக்கு கண்டிப்பா குடுங்க இதே பெரியவ்ங்களா சாப்புறப்ப பாத்தீங்னா இது மாதிரி வதக்கிட்டு அந்த தேங்காப் பூ போட்டு சாப்ட்டு அதுவு இந்த சாம்பார் சாதத்துக்லா ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம பெரியவ்ங்களா சாப்புட்றப்ப நீங்க இ ந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாரி இந்த சூப்பையும் பாத்தீங்னா நீங்ளுமே குடிங்க ஏனா நம்பளுக்குமே வந்துட்டு அந்த இடுப்பு வலி முதுகு வலி அந்த மாரில்லா அந்த பெயின்லா இந்த முருங்க கீர வார வார எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு இதுவ்மே இல்லாம நம்பளுக் கு நல்ல ஃப்ரீயா இருக்கு ஏனா அதுல அவ்ளோ ஒரு சத்துருக்கு
புரியிது மேடம் நீங்க சொன்னது எல்லாமே ரைட்டு தா ஆனா ஒரே ஒரு விஷ்யொ மட்டுந்தா அங்க வந்து சரியா நடக்கல என்னான்னு வந்து பாத்தீங்கனா பசங்களுக்கு வந்து முருங்க கீரயோட டேஸ்ட்டு பிடிக்கல அதுனால அவுங்க சாப்டாங்க கொஞ்சமா சாப் டாங்க மீதி எல்லாமே நாந்தா சாப்டே
எதோ சார் இப்ப நம்ம தனியா பாத்தீங்னா நம்ம கொழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால நம்ம எதோ அந்த உணவு எடுத்துக்கிறோ இப்ப நம்பளுக்குன் பாத்து நம்ம தனியா எதுவு செஞ்சுக்க போறதுல்ல இது மாரி கொழந்தைங்களுக்கு குடுக்குறப்ப அப்பப்ப இது மாரி உள்ளதா நம்ம எடுத்துக்கிட்டா நம்பளுக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம நல்லாருக்கு இல்லாட்டி கொழந்தைங்கள்க்கு இது பிடிக்கலனா அந்த முட்டையுமே குடுங்க அவு ச்ச முட்ட எப்பப்பல்லா சாப்புல்லாமொ இல்ல டெய்லியுமே ஸ்கூலுக்கு அனுக்க அனுப்புறப்ப அத பாயில் பண்ணி அதுலயு பெப்பர் தூவி குடுத்தீங்னா அதையுமே வந்துட்டு பசங்க சாப்புடுவாங்க
நீங்க சொல்றதெல்லா ரைட்டு தா மேடம் ஆனா எங்க மேடம் யார் மேடம் அவுங்க யாரு நம்ம சொல்றத கேக்க மாட்டென்றாங்க மேடம் பிரௌனி வேணுன் அடம் புடிக்கிறாங்க பிரௌனிக்கு நா எங்க மேடம் போறது எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது வேற பிரௌனி அது பேரு மட்டு தா எனக்கு தெரியு அது எப்டி செய்யறதுன் நானு
தீங்னா நறைய இருக்குங்களே சார் அதுலயே வந்துட்டு அந்த கருப்பு கவுனியில செஞ்ச பிரௌனி கேழ்வரகு ப பிரௌனின்ட்டு அது மாதிரி இந்த மாரி தானியத்துல பண்ண பிரௌனியு நறையா இருக்கு அது ம பாத்தீங்னா ரெடிமேட் பேக்காவு கடைல விக் கிது இல்ல இது மாதிரி சத்துக்களா உள்ள அது மாரி மைதா அது போட்டு செய்யாம இது மாதிரி நெறைய பேர் இது கொழந்தைங்களா விரும்பி சாப்புட்றாங்க அதுல போய் ஏ நம்ம மைதாவெல்லா கலந்துட்டு அப்டின்ட்டு இது மாதிரி நல்ல விதமாவு பண்றவுங்க இருக்காங்க அது மாரி நீங்க பசங்களுக்கு வாங்கி குடுக்கலால்லயா
கண்டிப்பா மேடம் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறந்தா இந்த மாரி பிரௌனில கூட இந்த மாரி சத்தா சாப்புல்லா நம்ம ஒடம்ப வந்து பிரௌனி சாப்ட்டு கூட ஒடம்ப நல்லா தெம்பா ஏத்திக்லா சோ அந்த ஒரு பிரௌனிக்கே வந்து பாத்தீங்கனா அவ்ளோ ஒரு சக்தி இருக்குன்றதே நீங்க சொல்லிதா எனக்கு புரியிது
ஆமாங்க சார் இப் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கொழந்தைங்கலா என்னா பண்றாங்கனா முருங்கக்கீரையா முட்டையா ஐயயோ எனக்கு வேணா அப்டின்ட்டு இது மாதிரியே இருக்காங்க இதுன்னா பிரௌனி அது என்னது டோனட்டு அப்டி இப்டின் புதுசு புதுசா பேரு வச்சுட்டு அந்த கொழந்தைங்களுக்லா இதல்லா ஒரு நல்ல விஷ்யமே புடிக்கவே மாட்டெங்குது இப்ப பாத்தீங்னா இதுலயே வந்துட்டு இந்த மாதிரில்லாமே நறைய வந்துருச்சு இப்பல்லா ஏனா செய்றவுங்களுக்கே கொஞ்சொ தோணுது இது மாரி இதுல இவ்வுளோ கெடுதல்ருக்கு கொழந்தைங்க சாப்டா நெறையா ஹெல்த் இஷ்யூ வரு அப்டின்ட்டு இப்ப அவுங்களா அ என்ன பண்றாங்கன்னா ய இந்த மாரி தானியங்கள்ல பண்றது ஆ கொழந்தைங்களுக்கு எப்படி நல்ல உணவா குடுக்கலா அப்படிங்கற மாதிரி நிறையாவே பண்றாங்க சோ நீங்க இது மாரி டரை பண்ணுங்க இல்லாட்டி நீங்க உங்களுக்கு தெரியில எதுவு இல்லன்னா நம்ம இது மாதிரி ஆன்லைன்லயே கூட வாங்கி ஆர்டரு போட்டு கொடுக்கலா
சரியா சொன்னீங்க மேடம் அதா நா பண்ணி கொடுத்தே அ நம்ம இப்ப முன்னாடி மாரி இல்ல ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஆர்டர் பண்ணி சாப்பிறதெல்லா இருக்கு இல்ல அது மாரி எது கொஞ்சோ நல்லா சத்தானதா இருக்குன்றத தேடி பாத்து அதா வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்துர்றது
ஓ சூப்பர் சார்
பாக்கால மேடம் நம்மளும் நம் டெய்லி அப்டேட் ஆகிட்
ஆமாங்க சார் நம்ம எதுலதா நல்லது இருக்கு அப்படின் பாத்து பத்து ஒன்னொன்னுத்தையு பசங்களுக்காக பண்ண வேண்டியதா இருக்குது வேற இது மாதிரி அந்த நீங்க எதுவு இந்த வெயி ட்லாஸ்க்கு இல்ல தொப்ப குறையதுக்கு அது மாரி எதுவு குடிக்கிறீங்களா சார் அது இப்ப மோஸ்டா நம்ம யூடியூப் ஓபன் பண்ணாலே எல்லாரு மே இந்த சீரக தண்ணி சோம்பு தண்ணி அ மல்லி தண்ணின்னு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இது குடிக்கிறாங்களே அது மாரி நீங்க எதுவும் பண்ணீங்களா அது மாதிரி எதவு உங்களுக்கு டிஃப்ரன்ஸ் தெரிஞ்சுதான் ஃபாலோ பண்ணி
இல்ல மேடம் எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது நீங்க எதுவு சொன்னீங்கன்னா நா வேணும்னா முயற்சி பண்ணி பாக்குறே என்ன அந்த மாரி எதவும் மல்லி தண்ண நீங்க அதெல்லா என்ன எனக்கு அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்களா
அந்த வரம்மல்லின்னு சொல்லுவாங்களா சார் அந்த மொளகா கூட கூட அறைப்பாங்களா அந்த மல்லி தெரியுங்களா உங்களுக்கு இந்த குட்டி குட்டியா ஆ அந்த மல்லியை நம்ம எடுத்துக்கிட்டு அத வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்சதோடயே நம்ம கொதிக்கி வச்சு குடிச்சோம்னா தொப்ப வந்துட்டு குறைஞ்சிடு அப்படிங்காங்க எல்லாரு குண்டா இருக்காங்களோ இல்லையோ தொப்பங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஒல்லியா இருந்தாலும் அ தொப்பங்கிறது மட்டும் தனியாவே தெரியுது மோஸ்ட எல்லாருக்குமே இருக்கு நம்ம இந்த மாரி இந்த மல்லிய கொதிக்க வச்சு டெய்லியும் காலையில வெறும் வயத்துல குடிச்சோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஆ ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க ஒன் வீக்லயே நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது அப்படின்ட்டு நீங்களும் கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க உங்க ரிசல்டையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கற ரிவ்யூவு எனக்கு சொல்லுங்க
கண்டிப்பா மேடம் நா நீங்க சொன்ன எல்லாத்தையு முயற்சி பண்ணி பாக்குறே அது இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து இந்த பறவைகள் மேல வந்து ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு நா வந்து சமயபமா வந்து பாார்த்தீங்கன்னா ஒரு கண்காட்சிக்கு போயிருந்தே அது வந்து கண்காட்சின்னு சொல்றத விட அது வந்து ஒரு பறவைகள் சரணாலயனு வச்சுக்கங்களே அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய விதவிதமான பறவைகள் எல்லா இருந்துச்சு அதுவு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ரோஸ் அப்படின்னு ஒரு பறவ ஆஹல்பர்ட் ரோஸ்ன்றது வந்து பாத் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ கூட வந்து பாத்தீங்கன்னா தரை இறங்காம பறந்துகிட்டே இருக்க ஒரு பறவை அதோட ரெக்க அவ்வளோ பெருசா இருக்கு வானத்திலயே பறந்துகிட்டே இருக்கும் பசிபிக் ஓஷியன் முழு ச வந்து பா்த்தீங்கன்னா அது வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு அதா அங்க வந்து நா பா்த்தே எனக்கே ரொம்ப ஒரு அச் ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு ஆல்பர்ட் ரோஸ் பறவையை நா உண்மையாலுமே பாத்துட்டே அப்படின்ற அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப இன்பத்த கொடுத்துச்சு ஏன்னா தர இறங்காம ஒரு வருஷத்துக்கு மேல பறக்கக்க கூடிய ஒரு பறவை அப்படின்னு பாாரத்தீங்கன்னா அது வந்து இந்த ஆஹல்பர்ட் ராஸ்தா அது அங்க இருந்துச்சு அது இல்லாம நெறைய கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பாாரத்தீங்கன்னா இந்த சீக்கிங் சீலைன்னு சொல்லுவாங்க அதுவும் அங்க இருந்துச்சு இந்த மாதிரி நீங்க எதுவும் பா்த்திருக்கீங்களா
ஆஹ் நானும் போயிருக்கேன் சார் இங்க நம்ம ஊர் பக்கத்திலயே பாத்தீங்கன்னா இது மாதிரி பேர்ட்ஸ் பார்க் எல்லாம் இருக்கு அங்கேயும் போயிட்டு நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் ஆனா நாங்க நீங்க சொன்ன பேர்டு இங்க இல்ல பட் அத தவிர்த்து அந்த பெரிய பெரிய பறவை அஹ் பெரிய பறவைையில இருந்து ஆரம்பச்ச சின்ன பறவை அந்த புறா ஆமை அஹ் நாய்க்குட்டி இருக்கிற எல்லா விலங்குக்குமே அந்த வீட்டு விலங்குக உள்ளது அது மாதிரிலாம் வந்து நிறையாவே வச்சிருந்தாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு வந்து ரொம்ப நம மனிதர்கள் கூட அப்டிரொம்ப ரொம்ப கனெக்டிவா ஒரு பேர்டு இருந்துச்சு அது எனக்கு க அது மாதிரி அங்க பாத்த நம்மலே வந்து அந்த பேர்டு கு உணவளிக் கர மாதிரி இருந்தது அந்த ஒரு அனுபவம் அனுபவம்ல ரொம்ப சூப்பரா இருந்தது அதுல இன்ஸ்பயர் ஆகிதான் நம்ப பா்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு அஹ் அந்த பேர்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேர்டு வாங்கி அதுக்கு அப்பறம் நம்மளுமே வளர்த்துட்டு இருக்கோம்
சூப்பர் மேடம் நீங்களே இப்ப சொந்தமா ஒரு பறவைய வாங்கி வளர்க்கவே ஆரம்பிச்சுட்டீங்க அது இன்னொம் அருமை
ஆமாங்க சார் இது மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்ததே இல்ல சும்மா பறக்குது அ இதே அந்த நாய் பூனை இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாசமா இருக்கும் நம்ம எது சொன்னாலும் கேக்கும் அது மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் பட் இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க் எல்லாம் போனோனே இல்ல பேர்ட்ஸ் பார்க் போன எனக்கு அந்த பேர்ட்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்மளாம் வளர்க்கறப்பதான் தெரியுது இது நாய் பூனையோட இதுங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு ஒரு அந்த ஒரு அறிவுல இருந்து எல்லாமே மனுஷங்க தாண்டியே அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கு இப்ப மனுஷங்களாம் கூட அந்த அளவுக்கு பாசமா இருக்காங்களா இல்லது பொய்யா இருக்காங்களா உண்மையா இருக்காங்களான்னு தெரியல பட் இந்த பேர்டோட பாசத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கும் ஒரு பாசம் அது எப்படினால சொல்றதுன் கூட தெரியல எங்க வீட்டுல ஒரு பையன் அப்படின்ட்டு அந்த பறவாயிடுச்சு ச்சு
சூப்பர் மேடம் மேடம் உங்களோட பறவையோட பேர் என்ன மேடம்
என் பற என் பறவையோட பேர் பாத்தீங்கன்னா உ பேரு ஜிட்டு
சூப்பர் மேடம் யார் மேடம் பேரு வச்சா நீங்களா
பேர் வந்து நானும் என் அண்ணனும் சேர்ந்து வச்சோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா செல்லமா சிட்டு சிட்டுன்னு கூப்பிட்டு இருப்பாங்க சரி நம்ம அதையே கொஞ்சம் புது விதமா ஜிட்டுன்னு வச்சுிக்கலாமே அப்படின்ட்டு ஜிட்டுனு வச்சோம் ஜிட்டுன்னு நீங்க கூப்பிட்டா போதும் எங்க இருந்தாலும் உடனே அவன் சவுண்ட் விடுவான் இல்ல விசில் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த அளவுக்கு நல்ல ஆக்டிவா சுறுசுறுப்பா அப்படி ஒரு பாசத்தோட ஒரு பேர்டு இப்படி இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அவன் இருப்பான் அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா
சூப்பர் மேடம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே உடனே ஏதாவது இந்த மாதிரி நானும் எங்கேயாவது போய் ஏதாவது வந்து வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் இதை பத்தி வாங்கினா உங்களுக்கு இத பத்தி தெளிவா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்க வந்து எங்க மேடம் வாங்கனீங்க
நம்ம வந்து இங்க நம்ம ஊர்லயே இது மாதிரி பெட் ஷாப் அது மாதிரி எல்லாம் நிறைய இருந்ததுங்க சார் அங்க போயிட்டு நல்ல சின்ன பொறந்து ஒரு கொஞ்சம் நல்ல எடுத்து வள வளர்த்துட்டு இருக்கோம் சார் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேட்க்கு ஒரு மூணு வருஷம் ஆயிட்டு அவனை நாங்க வாங்கனது ஒரு ஒன் மந்த் சிக்கா இருக்கிறப்ப வாங்கனோம் இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு
ஓகே மேடம் கண்டிப்பா நான் போனோனா கடையில இருந்து உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன்
கண்டிப்பாங்க சார்
ஓகே மேடம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் நான் அப்புறமேட்டு கால் பண்றேன் ங்களா என் கூப்பிடுறாங்க வேலைக்கு
ம் ஆஹ நன்றிங்க சார்